ங்களா க்கா
வணக்கம் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்பிட்டே தோச சாப்பிட்டே இப்போ தான்
அப்டிங் நா வந்து பாத்தீங்கனா இட்லி சாப்ட்ட இட்லி தக்காளி சட்னி அதெல்லா சாப்ட்ட ரொம்ப எங்க அம்மா வந்து பாத்தீங்கனா ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாங்க சரி ம் உங்க ஊர்ல இப்ப எதனா திருவிழா அந்த மாரினா வந்துரு இருக்குங்களா ஏனா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கனா திருவிழாவா போயினு ‌‌இருக்கு அதனாலயே வந்து கொஞ்ஜோ நல்லா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு உங்க ஊர்ல அந்த மாதிரியான திருவிழா எதுனா போயனு இருக்குங்களா
இப்போ எந்த திருவிழாவும் வரல ஆனா எங்குளுக்கு கடைசியா நாங்க பாத்த திருவிழா பொங்கல் தா
அப்படிங்ளா சரி இப்போ எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே வந்து நாங்க எல்லாருக்கும் மூணு நாள் தான் எங்க ஊருக்கும் மூணு நாள் தான் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த போகி ஃபர்ஸ்ட் கொண்டாடுவாங்களா போகி இது பண்ணுவாங்க போகி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாய் இந்த முரம் தலை தலைக்காணி பழைய துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிப்பாங்க எரிச்சுட்டு நாங்களாம் என்ன பண்ணுவோனா சின்ன வயசல இருக்கும் போது அதெல்லாத்தையும் எரிச்சிட்டு அத அப்படியே வந்து நெருப்பு மாதிரி என்ன பண்ணுவோனா அப்படியே ஃபுல்லா பரவி வச்சுட்டு நாங்க நெருப்பு மிதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா அதுல வந்து ஆடி நிப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம் அப்புறம் போகி அன்னைக்குதான் போயிட்டு இந்த அங்க போயிட்டு அன்னைக்குதான் நான் எங்க வீட்டுல எல்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு தா பொங்கலக்கு முன்னாடி நாள் தான் போய் வந்து பாத்தீங்கன்னா புது டிரரெஸ் எல்லாம் எடுத்து வருவாங்க ஹ உங்க வீட்டுல எப்படிங்க பொங்களுக்கு முன்னாடி நாள் எடுத்துருவாங்களா ல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துருவீங்களா
நாங்க பொங்கலுக்கு தாங்க எடுப்போம்
உம் உம் உம் நாங்க அந்த மாதிரிதாங்க எங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா போகிக்கானா கூட்டு போயிட்டு புது துணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து கூப்பிட்டு வந்துருவாங்க கூப்பிட்டு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில பொங்கல்னா நாலு மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எழுப்பி வுட்டுருவாங்க எழுப்பி விட்டு எண்ணெய் வைக்கிறது நானு என் தங்கச்சியில என்ன பண்ணுவன்னா வெளில போயிட்டு இந்த கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா கோலம்ல்லாம் போட்டு எங்க வீட்டுல வந்து என்னன்னா ந அவ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்ல கோலம் போடுவா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்தளக்குல கோலம் எல்லாம் போட தெரியாதுங்க அதனால என்ன பண்ணுவன்னா நல்லா வந்து கலர் அடிக்கிறது இந்த மாதிரி வேலதான் நான் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சோ ஓக்கேவா இருக்கும் நல்லா சந்தோஷமா ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா வந்து போவோம் அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் மாட்டு பொங்கல் அன்னைக்குதாங்க எங்களுக்கு இருக்கிற வேலையே மாட்டு பொங்கல் அன்னைக்குதாங்க என்னன்னா காலையில இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க வட அப்பளம் பாயாசம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டு மணி ஆயிடும் நாங்க அத முடிக்கிறதுக்கு ஆஹ் அப்புறம் அத எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாட்டை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குளிப்பாட்டி அத நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பொட் ட்டு வச்சு அத நல்லா வந்து ஒரு இடம் இருக்கும் எங்க ஊர்ல அந்த எடத்துக்கு வந்து அப்பா வந்து கூட்டு போவாங்க கூட்டு போயிட்டு இந்த மாட எல்லாம் அலங்காரம் பண்ணி கூட்ட்டு போயிட்டு அந்த எடத்துல என்ன பண்ணுவோம்னா அது பேர் என்னது இந்த ஒரு மாதிரி மோளம் மாதிரி தட்டுவாங்க மோளம் தட்டி அந்த எடத்துக்கு வந்து பாத்தீங்ன்னா கூட்டு போயிட்டு ஊர் ஃபுல்லா அன்னைக்கு சுத்தி வருவோம் எல்லா அன்னைக்கு தா என்ன பண்ணுவோம்னா புது புது ட்ரெஸ் வந்து பாதிங்கன்னா ஜாலியா வந்து இங்கருந்து கெளம்புறது அங்கிருந்து கெளம்புறது அப்டி இப்டினு சொல்லி போயிண்டு இருப்போம் அப்றம் அடுத்த நாள் வந்து பாத்திங்கன்னா இந்த கறி நாள் அப்டினு சொல்லிட்டு சொல்லுவாங்க அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா எதோ முக்கியமா கோவிலுகெல்லாம் போறது இல்லனா வந்து வேற எங்காச்சும் போறது இல்லனா டூரிஸ்ட் பிலேஸ் அந்த மாதிரி எல்லா சுத்தி பாக்றது இந்த மாதிரலாம் போய்ட்டு அந்த மாதிரி அந்த நாள வந்து பாத்திங்கன்னா நாங்க வந்து கழிப்போம் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்க ஊர்ல என்ன பண்ணுவோனா எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கனா இந்த கரு நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றதுனா ஒரு எங்க ஊர்ல வந்து ஒரு டிராம கொட்டனு வச்சுகோங்கள அந்த இடத்துல வந்து ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட்டி குட்டி பசங்கல்லாம் வந்து பாத்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு இந்த டான்ஸ் ஆட வைக்கிறது பாட்டு பாடுறது அவங்களுக்கு வந்து பாத்திங்கன்னா இந் ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் காலையில இருந்தே வந்து பா்த்தீங்கன்னா வந்து நடக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆஹ் வேற என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த எப்படி சொல்றது ஒரு கரண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எலுமிச்ச பழத்த வச்சு ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி நடக்கும் ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதிவண்டி ஓட்டுறது அப்புறம் வந்து கிரிக்கெட் வைப்பாங்க அதுக்கப்புறம் கபடி இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும் இதெல்லாமே பாக்கும்போது அதெல்லாம் வந்து எப்படின்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சில சில விஷயத்த எல்லாம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து இதெல்லாம் பண்ணி இருக்காங்க உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்களாங்க
ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஒரு விழாவையும் சரியா சொல்லியிருக்கீங்க எங்களுக்கும் இதே போ போல தான் நடக்கும் ஆனால் நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடி நான் படிக்கிற டைம்லலாம் எப்போடா லீவு விடுவாங்க பொங்கலுக்கு பொங்கல் வந்துட்டாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்ல எல்லோாரு துணி எடுக்கணும் அந்த மாதிரி போயிடுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிலயே எப்போ நம்ம போகி கொண்டாட போறோம் இப்போ எங்களுக் ல மோள அடிக்கிறது அந்த இரவு நேரத்தில் வந்து மோளம் அடிக்கிறது ஒரு குழுவா சேர்ந்து ரவுண்டு போறது காலையில் ஒரு மூணு மணி போல அந்த எரிஞ்ச அந்த வீட்டில இருக்கிற பழைய டிரெஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு அந் டைம்ல மோளம் அடிச்சுட்டு இங்க எங்களோட எடத்து ல்லாம் வந்து சுத்துவாங்க ஊர் ஃபுல்லாவே சுத்துவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் லாம் எங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த வருதுன ஒரு பத்து நாள் முன்னாடியே நாங்க ஆஹ் எப்படா அந்த திருவிழா வரு இப்போது எப்போ வந்து விடுமுறை விடுவாங்க அந்த டைம்ல நம்ம போணுனு நெனைப்போம் ஆனா எங்களோட நாட்கள் எப்படி போகுனா நாங்க ரெண்டு நாள் முன்னாடி ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போய்ட்டு துணி வாங்கறத இருந்தா துணி வாங்கிறதா இருக்கட்டும் அதே போல எங்களுக்கு வந்து அந்த ரவுண்டா ஒரு ஒரு மோளம் இருக்கும் அந்த மாட்டுத்தோளில் செஞ்ச ஒரு மோளம் இருக்கும் அந்த மோளம் நாங்க வாங்கிடுவோம் எங்க ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் நாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு மோளம் வாங்கிடுவோம் வாங்கிட்டு அத எடுத்துகிட்டு போயி்ட்டு எங்க வாளாலும் எல்லார் வீட் வீட்லயும் கவுத்து வச்சுருவோம் வச்சுட்டு காலையில ஆந்துச்சின்னா வீட்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் பழைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காலையில ஒரு நாலு மணி ஆச்சுனா அந்த மோலத்தோட சவுண்ட்லே நாங்க எல்லோரும எந்திரிசுடுவோம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு நாங்க வ சிந்த மோலத்த எடுத்துட்டு போயிட்டு அந்த மோலத்த தளத்தோட அடிச்சுட்டு அந்த போகியை கொண்டாடிட்டு விட்டு ஊர் ஃபுல்லாவே நாங்க சுத்தி வருவோம் அதுக்கப்புறம் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நாங்க தூங்கிடுவோம் தூங்கி காலைல ஒரு பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்போம் எந்திரிச்சதுக்குப்புறம் வீட்டுல சாமி கும்பிடுறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் போவோம் திருப்பி மறுநாள் வந்து பொங்கல் வந்துரும் அப்போ திருப்பி மறுநாள் இல்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல்லாக ஒரு குரூப்பாக இருப்போம் எங்கள் வீட்டில் வந்து குழுவாக உட்காந்து பேசுவோம் எப்போவுமே ஈவினிங் டைம்ல் ச மாலை நேரத்தில் குரூப்பாக உட்காந்து பேசி ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும் அ எங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லா விளாட பறது இந்த மாதிரி பண்ணிப்போம் மறுநாள் கால காலையில ஆடின ஒ மறுநாள் காலையில் ஆடின உடனே நாங்கள் காலையில் போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வரதா இருக்கட்டோம் எங்கள் ஊரில் வந்து குழி அந்த மண்ணை தோண்டி அதில் நாலு குச்சியை நட்டு வைப்பாங்க நட்டு வச்சுட்டு கரும்பு அந்த காய்கறிகள் அந்த செங்கல்ல்லா ஆ எங்க வீட்டுல இருக்க பெரியவங்களா அ வைப்பாங்க வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கலோட பானையை வச்சு அதுக்கப்புற அரிசி அதில போட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைப்பாங்க அப் அப்புற அந்த பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் அந்த பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓசையை எழுப்பணு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புற நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொங்கி வரும்போது அ பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லிட்டு அந்தனால அந்த பொங்கல் இனிப்போட சாப்பிட்டு அந்த மாலை நேரத்தில குடும்பத்தோட அன்பை பகிர்ந்துட்டு அப்படி நாங்க அந்த பொங்கலை முடிப்போ மறுநாள் மாட்டுப் பொங்கல் வரும் மாட்டு பொங்கல் அன்னைக்கி எங்கள் வீட்டில் இருக்க மாடெல்லாம் கழுவி அதுக்கு பொட்டு வச்சு அன்னைக்கு ஒரு அந்தக் கொம்புல எல்லாம் வந்து பலூன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டி விட்டு சாயந்தர நேரத்துல வந்து குருப்பா எல்லா எல்லா இடத்திலையுமே குழுவா சேர்ந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு இடத்துல வருவாங்க கோவில் பக்கத்துல மண்டபன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புற அங்கிருந்து மாடு எல்லாரும் விரட்டிட்டு போவாங்க பின்னாடி இருந்து எல்லா சின்ன பசங்களும் அதோட கூடையே வருவாங்க அதே போல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் எங்கள் இதில அ பாட்டு போட்டி அ நடன போட்டி இது எல்லாமே நடக்கு இந்த இந்த நடன போட்டியில எங்க வீட்ல இருந்து இந்த எல்லா குட்டி பசங்க எல்லாருமே போய்ட்டட்டு அவுங்கவுங்க பரிசுகளை வாங்கிட்டு வருவாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அத பாக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு மறுநாள் வந் அ காணும் பொங்கல் சொல்லுவாங்க இந்த நேரத்தில நாங்க சுத்தி இருக்கிற ஒரு கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய்டட்டு எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போ அப்புறம் எங்கள் கூட போறந்த அக்கா தங்கச்சி இவங்களுக்கெலா வந்து நாங்கள் பணத்தை பகிர்வோம் அந்த நாள் வந்து நாங்கள் பணம் கொடுப்போம் அக்கா தங்கச்சிங்களுக்குலா பணம் கொடுத்துட்டு அன்ற இவு நாங்க நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் மக்கள்லா சேர்ந்து தெருக்கூத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க அந்த தெருக்கூத்துல வந்து எல்லாருமே எங்க குடும்பம் இது மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க மொத்தம் எங்கள் ஊரில் வந்து நிறைய குடும்பம் இருக்காங்க ஒரு எழுநூத்தி பத்தொம்பது குடும்பம் எட்நூறு குடும்பம் இருப்பாங்க ஒரு ஒரு குடும்பமும் அவுங்கவுங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக அந்த தெருக்கூத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கதையும் அந்த சென்ற வரலாறு இதெல்லாம் அந்த இடத்துல சொல்லிகிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில நாங்க பக்கத்து இருக்க அந்த கடைத்தெர்வுலா இருக்கு அந்த கடத்தெருல போய்ட்டு எங்களுக்கு பிடிச்ச உணவெல்லா வாங்கிட்டு எங்களுக்கு பிடிச்ச அஅ ஐஸ்கிரீமாக இருக்கட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வருவோம் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து அந்த தெருக்கூத்த பார்த்துட்டு பொங்கல முடிப்போ அஅ காணும் பொங்கல் முடிப்போ முடிஞ்ச உடனே காலைல ஆச்சினா அ திருப்பி போணுமா திருப்பி ஸ்கூலுக்கு போனுமா நம்ப இவுளோ நாள் திருப்பி இதே நாள் வந்து வராதா இந்த ஒரு வர்ஷோ இப்டியே இருக்காதா அப்டின் சொல்வோ மறுபுடியு திருப்பி நம்புளோட ஊரு து நம்ளோட வேலய பாக்க ஆரமிப்போ இப்டிதா ஆஹ் எனக்கு ஆஹ் பள்ளி பருவோ அந்த முடியிற வரைக்கு எனக்கு இப்டிதா பொங்கல் போச்சு இப்பயுமே அப்டிதா போய்ட்ருக்கு
ரொம்பா அருமியா சொன்னீங்க ஆஹ்ம் எப்டி சொல்றது அஹ் நீங்க சொன் நானு அந்த ஒரு சில வர்ஷம் மறந்துட்டேனெனாம் நாங்ளுமே வந்து அந்த காலேல வந்து பாத்தீங்குனா அஹ் எழுந்து கால்ல வந்து பாத்தீனே எங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து கும்முட்டு அதுக்கப்புறந்தா எனங் வந்து காஸ் வாங்வோம் நாளானப் பண்ணுவாய்ங்குனா எங்க மாமா வீட்டுக்கு அங்க இங்கன் போய்ட்டு காசுக்காகவே என்ன பண்றதுனா எங்க மாமா வீட்டுக்கு எங்க பெரிப்பா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு போய்ட்டு கால்ல விழுந்து கால்ல விழுந்து காஸ் வாங்கினிருப்போ ஆனா நம்ம அந்த சின்ன வயசுல வந்து பாத்தீங்கு இது எல்லாமே ரொம்போ சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா போனமாருக்கு ஆனா இப்பல்லா அந்த மார்லா எதுமே இல்லல்ல இப்பல்லா அந்த மார்லா எதும்மே நம்மோபண்றதே கெடயாது இப்பல்லா வந்து பொங்கலா ஆனா போங்கடா எதுகுடா என்ச்சுக்கிட்டு அப்டின்ற ஒரு மாதிரி எல்லாரு நெனைக்குறாங்க இப்போ
ஆமாங்க அப் போ வந்து நம்ப ஒரு குடும்பம் அதோட முக்கியத்துவம் அப்டின்றது அப்போ நமக்கு வந்து சின் சிறு பிள்ளைகளா இருந்திருப்போ இப்போ அந்த குடும்பத்த குடும்பத்தோட எடத்துல நம்ப இருக்கோ அதுனால நம்ளுக்கு அதோட முக் க்கத்துவம் தெரில இருந்தாலு குடும்பத்தோட அந்த முக்கியத்துவத்தோட நம்புளோட அந்த பண்டிகியே இத விட நம்ப சிறப்பா இனி வரு காலங்கள்லயு ஆஹ் நம்ப கடப்பிடிக்குணு சந்தோஷமா நம்ளோட குடும்ப தோட இருக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா சரி நம்ம இன்னோட வந்து பாத்தீங்ன்னா இத முடிச்சுக்லா நன்றி வணக்கம்
நன்றி நன்றி